தீபா
பேசலாங்ளா ஹலோ பேசலாங்ளா ஹலோ ஹலோ
ஹலோ
கேக்குதுங்ளா
ஆ கேக்குது சொல்லுங்க
நீங்க உங்களுக்கு பிடிச்சமான உணவு பத்தி சொல்றீங்ளா
எனக்கு புடிச்சமான உணவுனா பிரியாணி
ஓகே அது எப்டி நீங்க செய்வீங்க ஏனா இப்ப பிரியாணில பாத்தீங்கனா நெறய ஆ வக வகையா செய்வாங்க சிலர் வந்து அரச்சு செய்வாங்க இல்ல இன்னோர்த்தரு வந்து மிக்ஸ் பண்ணி செய்வாங்க அதுல நீங்க எப்டி செய்வீங்க அந்த செய்மொறைய மட்டு சொல்றீங்ளா கொஞ்சோ
இப்டி ஃபஸ்ட்டு குக்கர வச்சுக்கணு
செரி
அதுல பஸ்ட்டு ஆயில் ஊத்திட்டு அப்பறோ நா வந்து இப்போது மகாராஜா மிக்ஸி ஒன்னு இருக்குங்க
சேரிங்க
மகாராஜ மிக்ஸு தக்காளி வெங்காய போட்டு நல்லா வணக்கிட்டு கருவேப்பில கொத்தமல்லி புதின எல்லா போட்டு நல்லா வணக்கிட்டு அந்த மகாராஜ மிக்ஸு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பச்ச வாசலா போற மட்டு வணக்கிட்டு அப்றோ அரிசிய போட்டுட்டு தேவயான அளவு தண்ணி ஊத்தி குக்கர மூடி வச்சுட்டு மூனு விசில் விட்டன்ம்னு வைங்களே சூப்பர் பிரியாணி சூப்பரா இருக்குங்க நீங்க வேனா ட்ரைப் பண்ணி பாருங்க
ஆ செரிங்க எனக்கு அந்த அளவுக்கு பிரியாணி செய்ய வராதுங்க
இல்ல இது செஞ்சு பாருங்களே இல்ல வேற எதுவுமே நம்ம ரிஸ்க் இருக்க உப்பு எல்லாமே அதுல இருக்கு நம்ம எதுவுமே தக்காளி வெங்காய போட்டு வணக்கிட்டு ஆ வேணா முட்ட வேணா முட்ட போட்டுக்கலா சிக்கன் வேணா சிக்கன் போட்டுக்கலா அ அதலயே இன்ஸ்ட்க்ஷன் இருக்கு த பாருங்க அந்த கவர்லயே பயப்படவே வேண்டா சூப்பர் பிரியாணி நா என் பிள்ளைங்களுக்குல்லா செஞ்சு குடுத்துருக்கேன்
அப்டிங்கு சா நா ச ஓ செரி செரிங்க
இந்த மகராஜா மிக்ஸ் வாங்கி போட்டு பாருங்களேன் பய படவே தேவ இல்ல அதுலே அளவெல்லாம் செம்மையா இருக்கும் நம்ம செஞ்சு வச்சி வச்சுடாசூப்பர் பிரியாணி நீங்க ஒரு டைம் செஞ்சு பாருங்கள அப்றோ அடுத்தடுத்து நீங்களே செய்ய தொடங்கிருவீங்க பயப்பட வேண்டாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் சாப்பாட்டு வகையில
பிரியாணி பிடிக்கும் சாப்பாடு சாம்பார்
செரி செரி செரி சாம்பார்லாம் பிடிக்கும் என்னென்ன சாம்பாரு எல்லா சாம்பாரும்
ஆ எல்லா சாம்பாரு இல்லங்க காயிங்லாம் காய்கறி சாம்பார் புடிக்கும் அதுக்கப்றோ வெங்காய சாம்பார் அதுவுமே டேஸ்ட்டா இருக்கும் வெங்காய சம்பார்ன்னா பாத்தீங்கன்னா அ பொங்கல் அந்த மா நல்லா இருக்கும் நார்மல் சாம்பாரே பாத்தீங்கன்னா தண்ணி சாம்பாரு இருக்கும் ஆமா டீ சாம்பார் அந்த மாரியுமே இருக்கும்
ம் சேரி சேரி சேரி எப்டி சாம்பாரு வெண் பொங்கல் எப்டி வைப்பீங்க வெண்பொங்கல்
ஆ பச்சரிசி இருக்கீங்களா பச்சரிசி நல்லா கல்விடு அதுக்கப்றோ நம்ம வந்து பாசிப் பருப்பு திண்டு திண்டா செத்துரும் பாசிப் ஒரு க்ளாஸ் எடுத்து கழிவி அந்த குக்கர்ல ஒரு நாலு விசில் அத தண்ணி கொஞ்ச நெறைய ஊத்தி நாலு விசில் அஞ்சு விசில் ம் இதுக்கப்புறோ வந்து நல்லா கொழகொழனு ஆயிரு அஞ்சு விசிலு ஆமா அதுக்கப்புறோ மிக்சில ஆ இஞ்சி ஆ ம் யயு குறுமெளகு போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா அப்படியே முழுசா போட்டா சில பேர் சா ப்ட மாட்டாங்க அதனால இது போட்டுட்டு ச்சுட்டு அதுக்கப்புறோ எண்ண ஊத்தி கடுகு போடக்கூடாது கருவேப்பில கொஞ்ச தாளிச்சு கூட போட்டு அதுக்கப்புறோ குக்கர்ல உப்பு ஆ இப்ப நம்ப பொங்கல்ல போட்டுக்கலா நம்ம என்ன செய்யலான்னா கொஞ்சோ அந்த சாப்பாட்ட எடு த்தீங்னா எல்லாமே நம்ம வெண் பொங்கல்னா வெண் பொங்கல் நீங்க பண்ணிக்கலா. அதுல கொஞ்சொ எடுத்து சக்கர பொங்கல் பண்ணிக்கலா. அத எடுத்து போட்டு நீங்க வந்து உப்பு போட்டு கலக்கிட்டீங்கனா வெண்
ம் ஓஹோ சேரி சேரி அதுக்கு சாம்பார் எப்பிடியோ
சாம்பார் நீங்க தண்ணி சாம்பார் எதுனாலு எதுனாலு வெக்கலா வெங்காய சாம்பார்னா உங்களுக்கு வந்து நா இப்பிடிதா வெப்பே இப்பிடிதா வெப்பே வெங்காய சாம்பார் அதாங்க
தொவர பருப்புங்களா இல்ல பாசி பச்ச ஆ பாசிப் பருப்பா எதுல வப்பீங்க சாம்பாரு? ஓ ஆ மைசூர்பரு ப்பு அது எப் டி வப்பீங்க? மைசூர் பருப்புன்றது வந்து ஒரு மாதிரி ஒரு மாரி ஆரஞ்சு கலர்ல இருக்குல்ல அதானங்க மைசூர் பருப்பு
ஆ ஆமாங்க அதா மைசூர் ப ம் அது ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது அது எப்பாச்சுதா நம்ப யூஸ் பண்ணனு அது முட்டி வலி நெறையா வருதுங்களாமா அதுல
மைசூர் பருப்புலீங்களா?
ஆமா
அப்பத் ஆ ஹா ஓ சேரி சேரி
ஆனா டேஸ்ட் நல்லா இருக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஆனா ஆமா மைசூர் பருப்பு யூஸ் பண்ணனுனா ரேஷன் கடைலதா போடுறாங்க அதே மாரிதா நார்மல் தொவரம்பருப்பு ஆமா ஆமா தொவரம்பருப்பு எப்டி யூஸ் பண்றீங்களோ அதே மாரிதா இது
ம் ஹும் அது யூஸ் பண்ணி அது எப்டி பண்வீங்க பருப்பு து சாம்பாரு
ஆ நாங்க எப்டி பண்ணுவோனா குக்கர்ல பருப்பு போட்டு தக்காளி கொஞ்சொ வர மெளதூளு கலக்குனோட்டி மஞ்சள் தூள் போட்டு மூணு ரெண்டு விசில் விட்டு
ம் ஹும் ஹும் ஓ சேர் செரி
கி சாம்பார் பவ்டர் போட்டு அதுல போட்டு கலக்கி கொஞ்சொ நீங் கேட்டிங்ள சாம்பார்
க்கு காய் போட்டா நல்லாருக்குங்ளா காய்கறி சாம்பாரு மொட்ட சாம்பா இது வெங்காய சாம்பார்தா நல்லாருக்கு இல்லைங்ளா? காய்கறி போட்டா நல்லாருக்குமா?
காய்கறி போட்டா நல்லாருக்கு அ மொட்ட சாம்பார்
ம் ம் சேர் சேர் செரி ஓ சேரி சேரிங் ட்ரை பண்ணி பாக்குறே ஏங்க
இப்போ நீங்க சாப்ட்ருவீங்க
ஆ வெண்பொங்கலுங்ளா
ஆமா
ஓ செர் செர் செரி இன்னிக்கு என்ன உங்க வீட்ல சமையல்?
எங்க வீட்ல இன்னக்கி பொங்கல் தா
பொங்கலுங்லா ஓ சேர் சேரி செர் சேரிங்க ம்
சாம்பா சாப்பாடு சாம்பா ரு அதுக்கப்றொ உளுந்தவட
உளுந்துவடைங்ளா ஓ சேர் சேர் சேர் ம் ம் ம் சேர் ஓ சேர் சேரி உளுந்து வட
ஆமா
ஓ எப்பிடி செஞ்சீங்க உளுந்த வட?
அரச்சு கூட கொஞ்ச கல்லமாவு உப்பு அது போட்டு ஒரு ஒரு மண் நேர
நல்லா கிரிஸ்பியா வர்றதுக்கு கொஞ்ச பச்சரிசி மாவு சே
ஆமா பச்சர்சி மாவு சேத்துக்கனு
ஓ சேத் தி அ அ சேர் சேர் அ ஓ சேர் சேர் சேரி சேரிங்க
சேரிங்க
ஓ சேரிங்க
கால் பண்றிங்ளா
அ சேரிங்